ஹலோ ப்ரோ ஆ ஆ நல்லா இருக்குற ப்ரோ என்னாது ப்ரோ
செரி ப்ரோ சாப்ட்டியா ப்ரோ
ஆ சாப்ட்டோ ப்ரோ இது பேசின்னே இருக்கும்போது கட் ஆயிடுச்சு ப்ரோ அது அது பேர் என்னது ஆ ஆ ப்ரோ இவ வந்த ப்ரோ ஒரு ட்ரிப்பு போலான்னு கேட்டாரு ப்ரோ
யாரு ப்ரோ ஓ அந்த ஸ் ப்ரோவா அவரு
ஆ அந்த
ஆ
அவரு இருந்துட்டு அது கேரளா எங்கேயாது போலான்னாரு
ஆ
அதுக்கப்புறோ இல்லனா கொடைக்கானல் போலா அப்டின்னாரு
ஆ கெடைக்கானல் வேணா ப்ரோ அது சுத்தி பாக்குற மாரிதா ப்ரோ இருக்கு வாட்ரு ஃபால்ஸு இந்த மாரி ஏரியாவே போலா ப்ரோ கேரளா கேரளா இருக்கிற சுத்தி எடத்துக்கு போலா ப்ரோ
சேரி சேரி ப்ரோ இது ஆ நீ சொன்னியே ப்ரோ என்னருக்குதுனு
இந்த பட்ஜெட் ஆளுக்கு எவ்வளவு எப்போ போறாங்க கேளு
சேரி சேரி ப்ரோ இது எதுல போலா ட்ரெயினா இது வண்டி பைக்ல போய்டலாமா
பைக்கு ரெண்டு மூணு பேருர்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்காது
ஆ ப்ரோ
அதுக்கு மொதலே சேர பிரிச்சா அது வேற தொல்ல ஆ ட்ரெயினே ட்ரெயினே பெஸ்ட்டு இல்ல ஒரு வேன் புக் பண்ணி மொத்தமா வேன்ல கூட போயிடலா
ஆ ப்ரோ அத்தன பேரு ஃபஸ்ட்டு வரணும்ல்ல ப்ரோ அத்தன பேரு வந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்ல ஒரு பன்னெண்டு பதினாறு பேர் வந்தாங்கன்னா நம்ப வேன்ல தூக்கி போட்டுன்னு போய்ட்லா ஆனா அத்தன பேர் வருவாங்களா என்னன்னு தெரியாது டவ்ட்டு
ஆமா சப்போ ட்ரெயின்லே பாத்துக்கலாமா
ட்ரெயின்லே பாத்துக்கலாம் ப்ரோ ஆன ட்ரெயின்லனா என்ன பிரச்சனன்னா திடீர்னு எப்ப எதாவது பெர்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டு அவனுக்கு தூக்கி போய் வேறு எங்கயாவது வேற போட்டு வுட்டுருவாங்க ஒரு அஞ்சு பேறிங்க ஆறு பேறிங்க அப்டி போட்டா கூட பரவால்ல இது மொத்தமா பிரிச்சு போட்டானுன்னா அப்றோ ஒரே தலவலியா போய்டு
என்ன பண்றது அப்ப போவ இங்கேருந்துறலாமா
ப்ரோ அது என்ன ப்ரோ நைட்டு என்ன ப்ரோ இப்ப ஏறணோம்ன்னா காலைல இறங்க போறோ படுத்து தூங்கிடுவோ ப்ரோ ஒன்னா உக்காந்து பேசிட்டு
ப்ரோ அதெல்லா அவுங்க அவுங்க போன் பேச இருப்பானுங்க
வேணா ப்ரோ நம்ம அந்த சாப் ற டைம் வரைக்கு ஒன்னா உக்காந்து ட்ரெயின்ல சாப்ட்றலா சாப்ட்டுட்டு அப்புறமா வந்து சாப்ட்டு இப்ப போன் கீன்லா பேசுனு கொஞ்ச நேரோ டைம் இருக்கும்ல அது வரைக்கு பாத்துனு அதுக்கப்றோ அங்க போய் பத் துனானுங்கனா அவனுக்கு பாட்டுனு போன் பாத்துட்டு காலைல எந்திரிச்சொனே போய் ரெஃப் ரெஷ் ஆக போறோ அவளோதா
ஆமா கரட்டுதா செரி கேளு ப்ரோ நீ குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டுவுடு யார் யார் வரானுங்கனு
ஆ ப்ரோ
ஒரு ஃபைவ் சிக்ஸ் கே இருந்தா ஓகேவா ஒரு ஆளுக்கு
ஃபைவ் சிக்ஸ் கே வா ப்ரோ ஓ கே ப்ரோ இது அந்த ப்ரோ இப்போ வண்டி வாங்கறேன்னு சொன்னாரே ஒரு ப்ரோ
ஆமா ப்ரோ அது தலவலி ப்ரோ அவெ அது இதுன்னுவா படத்துக்கே வர மாட்டாங்க ப்ரோ
அதுதா ப்ரோ தலவழி ப்ரோ வேற இப்ப என்னன்னா அவன் லை சன்ஸ் எடுத்துனா பிரச்சன இல்ல ப்ரோ யாரு வரலனா கூட நம்ம நாளைக்கு தெரியு கூட போய்ட்டு வந்துடற்லா என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு அவங்கிட்ட லைசன்ஸ் இருக்கு நம்ப ட்ரெயின்ல போய்ட்டு அங்க சுத்தி பாக்கறதுக்கு நிம்மதியா ஸ்கூட்டி தா எடுத்துக்கலா ஸ்கூட்டி எடுத்தோம்னா பிரச்சன இல்ல நம்ம பாட்டுன்னு ஜாலியா சுத்தினு இருக்கலா
ப்ரோ சாப்டீங்ளா
ம்
இவங்கல்லா ஓ கே சொல்னும்ல ப்ரோ அதுவரயு எப்போ லைசன்ஸ் வந்து நம்ம எப்போ ட்ரிப்பு போறது
இருந்தொனே காசு சேக்க ஒரு டைம் ஆகுல ப்ரோ அந்த டைமு அதுக்குள்ள நம்ம பிளானு கீன்னு போட்டு அவணும் எப்படினாலும் எடுத்துருவான்
ஆஹ
உம் ம் இது இப்போ நம்ம நாலு பேர் வரைக்குனா நம்ப ஈஸியா பிளான் பண்ணிட்டு போயிடலாம் நிறைய பேருன போது இந்த வண்டி அரேஞ்ச் பண்றதுதா அங்க தலவலியா இருக்கும் மத்த எதுக்கும் கூட பேருசா பிரச்சன இருக்காதுனு வச்சுக்கோ இந்த
ச வரணுமா வருமா சொணுமா
அதுதான் அது இல்லாம நம்ப அங்க இடத்துக்கு போயட்டு அங்க சுத்தி பாக்குறதுக்கு வண்டியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓபனா இருக்கும் எல்லா சைடுமே ஜாலிய சுத்தி பாத்துனே வரலாம் ஆனா இந்த வேன் மாரி கார் மாரி புக் பண்ணிட்டு போனோனா கொஞ்சம் இதுவா இருக்கும் ஓப்பனா இருக்காது ஸ்பேஸு ஆனா மத்தபடி நல்லா இருக்கும்
ஆஹ்
உம் ம் அங்க ஃபுட்டு் பிரைஸு அதெல்லாம் வேற எவ்ளோ இருக்கும்னு தெரியாது அது வேற யோசிக்கணும்
ஓ அது வேற இருக்குதா
ம் ம் ஃபுட்டு பிரைஸு அதலா பிளான் பண்ணிட்டு போனும் ப்ரோ
அதலா நம்மளே எத்தனு போயர்லாம் ப்ரோ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எத்தனு போயிட்டு நம்ளே சமச்சிக்கலாம் ப்ரோ
ஆமா அது பெஸ்ட் தான் ஆனா என்ன ஒரு அஞ்சு நறைய பேரு கிட்ட போனணும் போது நம்ம ஒரு ரெண்டு மூனு இண்டக்க்ஷன் ஸ்டவ் எத்துனு போனா தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா ஓன்னத்துலயே வச் சி செஞ்சுட்டு வந்தனா வேலைக்கு ஆவாது ஒரு சைடு்ல சாப்பாடு செஞ்சுட்டு இன்னொரு சைட்ல குழம்பு ஏதாவ செஞ்சோம்ன்னா அது பாட்டுன ஆயிடும் அதுக்கா அது இல்லாம நம்ம அது பேரென்னது ஒரே இண்டக்ஷன் ஸ்டவ்தா எடுத்துட்டு போனோன்னும் போது டைம் எடு சாப்பாடு ஒரு சைடு வெந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு அது பெரிய போர்களமாயிடும் இப்போ நம் ரெண்டு ஸ்டவ் வா இரு சின்னா காலையிலே கேது இந்த நூடுல்ஸ் அந்த மாரி எதாவ சாப்டுட்டு மத்தியானத்து கூட நம்ம ஏதாவது கட்டின்னு போயிடலாம் சாப்பாடு செஞ்சு நூடுல்ஸ்லாம் என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா ரெண்டு பேத்துல போட்டோம்னா அவள தான் முடிஞ்சு போயிடும் உம் ஹும்
அதுக்கு அப்புறம் அது ரொம்ப சாப்பிட்டா அது உடம்புக்கு என்னாச்
அது ரொம்ப சாப்பிட கெடுதல் தான் இப்ப ஒரு நாளைக்கு இது சாப்பிடோனா நைட்டுக்கு ஏதாவது சேமியா அந்த மாரி எதா சாப்ட்டு பத்தோம்னா முஞ்சு போச்சு அடுத்த நாளு அதுதான் ப்ரோ இப்போ ஒரு நாள் சேமியா வந்
தயிர் சாதம் அந்த மாரி எதுனா பாத்துகலாம் பரோ அது கொஞ்சம் ஹெல்த்தியா தான இரு
இது வந்து காலல எப்டி ப்ரோ சாப்டுறது மத்தியானத்துக்குன்னா ஓகே நம்ம காலக்கு ஏதாவது டிஃபன் மாதி சாப்பிட்டதான் கெரக்டா இருக்கும் அதான் ப்ரோ ஒரு நாளைக்கு முட்டை வச்சுக்கலாம் ப்ரோ ஒரு நாளைக்கு முட்ட இன்னொரு நாளைக்கு ஒரு நாலு மட்டும் நூடுல்ஸ் சாப்டுக்கலாம் ஒரு நாளு ஜாமும் அது இதுவும் வாங்கிக்கலாம் பிரெட்டு் ஆஹ் அது வாங்கிட்டோனா அது தான் ப்ரோ ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் சாப்டோம்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும்
உம் எத்தனை நாள் டிருப் புனு தெரிஞ்சா அதுக்கு ஏதா மாரி ட்ரர்ஸ் கிஸு எடுத்துகலாம்
ஆ ப்ரோ நம்ம பட்ஜெட் பொறுத்துதா இது பண்ணும் ப்ரோ அங்க போய் நம்ம இந்த வெளிய இந்த அத்பேர் என்னாது வண்டர்லா அந்த மாரில்லா போனுன்னம் போது ஆடி ஆ அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாரில்லா போணுன்னா அது கொஞ்சொ ப்ரச்சன
ஆமா
ம் அதல்லா வந்து ஒரே நாளைக்கி நறைய செலவு வச்சிரு
ஆமா ஆமா அடிக்கே இப்பல்லா
ம் ம் ப்ரோ இப்ப நா ஆல்ரெடி ஒரு எடத்துக் போலான்னனே அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்னு
ஆமா ப்ரோ அம்ச்சு உட்டியே ப்ரோ நீ கூட எனக்கு அ
த்தம் பருப்பாதா ப்ரோ வருது
ஆ
ஆனா அது பத்து நாள் தா இருக்கும் போல இவ கூப்ட்டா வேற மூக்கால அழுவா சேரி நம்ப அப்பறமா போலா அதுக்கு இப்ப நம்ப ட்ரிப்பு பாக்கலா ப்ரோ ஏ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வேற பாண்டிச்சேரி போலான்றாங்க ப்ரோ பாண்டிச்சேரி நா அவ ஆமா ப்ரோ அவ்ங்க அவ்ங்க ஃபேமிலியோட போறாங்க போல அதுல வந்து அவ்ங்க ஃப்ரெண்டோட தங்க அக்கா வந்து அவ்ங்க ஃப்ரெண்ட்ஸெல்லா கூப்புர்றாங்க கூப்ட்டுட் ட்டு அப்டியே ஏ ஃப்ரெண்டு் வந்து நீயு வா அப்டின்னாங்க தீங்னா கட தெர்ல ப்ரோ
ஓ சூப்பர் போய்ட்டு வா ப்ரோ இல்னா நீ அங் போய்ட்டு அங்க போனா ஒனுக்கு அங்கய் செலவு இங்கியு செலவு
ஆமா ப்ரோ அது வேற செலவு இப்ப வேற இது வேற ரெடி பண்ணு ஆல்ரெடி ஃபீஸ்க் வேற காசு அது வேற பாக்கணும் ப்ரோ பாத்துட்டு கீத்துட்டுதா என்னனு ப்ளான் பண்ணு
பண்ணு ப்ரோ அவனு
நமக்கு எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் எப்போ சொன்னாங்க
ஜூன் ஒன்றாம் தேதி ஆமா
சேரி சேரி ப்ரோ இவனுங்க க்ரூப்ல இருந்துட்டு முப்பத் பதிமூணு பதிமூணுனு ப இது பண்ணினுருக்காங்க ப்ரோ
ப்ரோ பதிமூணுல்லா இல்ல ப்ரோ ஒன்றாம் தேதிதா ப்ரோ போட்ருக்கு
அதுதா அதுதா போட்ருந்துது இவனுங்க அப்டி பேசி அட்ச்சிக்குறானுங்க இன்னொரு ஃப்ரெண்டு சண்ட போட்டாரு ஏங்கூட நாங்க நாங்க சண்ட போட்டுக்கிட்டமே அவரு தா வந்து பதிமூணுன் சொல்லி இது பண்ணினு இருக்காரு பொரலி கெளப்பினுருக்
ஆமா ப்ரோ அவரு அதுக்கப்றொ என க்கு வந்து இது பண்ணாரு ப்ரோ எனக்கு அழைச்சாரு ஆ என்ன எப்டி போச்சி கேட்டாரு ப்ரோ நா கேட்ட நீ யாம் ப்ரோ வர்ல அப்டின் கேட்ட
ம்
அதுக்க அவ வந்து நீங்க ரெண்டு பேரு சண்ட போட்டதப் பத்தி எனக்கு அம்ச்சா
ம் ம்
தெரியு உடுங்க ப்ரோ எதுக்கு ப்ரோ கடசீ முடியப் போற நாள்ல இப்டி அப்டின்ன
ம்
தெரியு ப்ரோ அப்றொ என்னா ப்ரோ நல்லா சாப்பாட்லா கேள்விப்பட்ட ம் ப்ரோ அப்டின்னா
ம்
செரி ப்ரோ நீ ன அப்ப நீ வந்திருக்கிலா ப்ரோ அப்டின்ன அப்புற ஒன்னே போட்டோலா எடுத்து அனுப்புனாரு காத
ப்ரோ அந்த ஒரே ஒரு புகைப்படத்த தா வெச்சு எனக்கு அமுச்சிருக்கா ப்ரோ அப்புற இன்னொரு ப்ரோ வந்தார்ல ஏங் கூட அவருக்கு அந்த போட்டோ அமுச்சு வுட்ருக்கா நைட்டு அதே போட்டோவ
இது ஒரு போட்டோ அந்த ஒரு போட்டோ தா எது நல்லா மாட்டி இருக்கு போல அதே எல்லாருக்கு அமுச்சுனு இருக்கா அவ இன்னா பண்றது அவன செரி வுடுங்க ம்
ம் ம்
அன்னிக்கி
ஆ ப்ரோ அன்னிக்கி அவன கூட்டு போனல அந்த ப்ரோவ கூப்ட்டு போனே போம்போது அது எங்க வந்துச்சு அது அந்த ஒரு பிரிட்ஜு ஒன்னு ஏறுவோல நம்ப அந்த அது பேர் ன்னாது வியாசார் பாடி தாண்டி ஆ அதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு வருமே அந்த வியாசார்பாடி வியாசார்பாடிலே ஒரு பிரிட்ஜு வருமே ப்ரோ
வியாசார்பாடிலந்து வந்துச்சு
அதா ப்ரோ அந்த ஒரு எப்டி சொல்றது வியாசார்பாடி அந்த மார்க்கெட் தொட்டவுன்னே ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜு ஒன்னு வருமே ப்ரோ சைட்ல கூட ஸ்கூலு இருக்குமே இப்ப கூட அபார்ட்மெண்ட்லா கட்டி வச்சிருக்கா அந்த வழி போயிட்டோ அந்த வழிக் போயிட்டு அவன அப்டியே அங்க மின்ட்டு கிட்ட கூட்டு போன அதுக்கப்புற செரி மின்டாண் அது ஸ்டான்லியாண்ட உடவான் கேட்டே ஃபஸ்ட்டு சும்மா
ஆ
குடு புரோ அப்டின்னா அவரு வந்துட்டு அதுக்கப்பற
ம்
அங்கருந்து நா நடந்தே போய்கிற இப்போலா வந்து நடந்தா போறே அதுவே ஜாலியா இருக்கு அப்டி இப்டின்னா செரிடா செரிடா ஆ நைட் டு ஜாலிதா இல்ல அதான் சொன்னா இந்த மாரி நைட்டு வேலய முச்சுட்டு நடந்துதா போற நடந்து போவும் போது குவ் ஆட்டோ வந்து நாப்பர்பா கேக்குறாங்களா ஆ நார்மலா வந்து இருவர்பாவா செரியத் ஆ நடந்து போயிட்றே அப்டின்னா செரிடா செரிடான் சொல்ட்டு சேர் தம்பு செட்ல ஊட்லான் போன போற வழியில அங்க அந்த ஆர்ட்ஸ் காலேஜான்ட போலீஸ்லா இருப்பாங்க ப்ரோ மஜாவா அதனால முன்னாடி நிற்திட்ட
ஆ
நீ போயிட்டு வரேன் சொல்ட்டு போனாரு அப்புற மெசேஜ் பண்ணுவாரு ப்ரோ அப்புறந்தா அந்த பர்த்டேகு போனதா அவரே வந்து போன் போட்டாரு அந்த ப்ரோ அந்த ப்ரோ போன் போட்டு வீட்டுக்கு போயிட்டியான் கேட்டாரு அவ போய்ட்டா அதுன்னாரு அப்றோ இவ ஏ கூட வந்தவரு போயிட்டாரான் கேட்டாரு ஆ அவரு போயிட்டாரு வீட்டுக்கு அப்டிங்கா சேரி சேரி அப்டினாரு அப்றோ அதான் ப்ரோ வீட்டுக்கு வரவே டைம் ஆயிடுச்சு அப்றோ தூங்கிட்டே ப்ரோ பத்து
இதா ப்ரோ கேட்டே நானு